ஹலோ
ஹாய் என்ன பண்றீங்க
ஹாய் பா சும்மாதாருக்க நல்லாருக்கீங்ளா
ஆ நா நல்லாருக்க
வீட்ல எல்லா நல்லாருக்காங்ளா ஆ நல்லாருக்கேப்பா
ஓகே ஓகே எங்க இருக்கீங்க உங்க வீட்லைங்களா வேற எங்கயாது இருக்கீங்ளா
ஆ வீட்லதா இருக்கே போர் அடிச்சுச்சு என்ன பண்றது வீட்ல தா இருக்கேங்க
ஓகே ஓகே ஓகே எங்கயு போலைங்களா
இல்ல எங்கேயு போல
ஓகே ஓகே போனு ப்ளன் பண்ணிருக்க பாட்டி வீட்டுக்கு போற மாரி
ஓ சரி சரிங்க
அது என்னிக்கு போறதுன் தா ஆ ரிலக்சேஷன் தா போ போய் ரொம்ப ஸ்ட்ரெஸா இருக்கு கொஞ்சோ போனா ரிலாக்ஸா இருக்கு அதனாலதா போறதே
ஆமா அதுவு போன மாரி இருக்
இங்க இருந்து அந்த ஒர்க் பண்ற பா்டனே எனக்கு ரொம்ப அதிகோ அங்க ஒர்க் போய்ட்டு வந்து இங்க வீட்லயு ஒர்க் பண்ணுனா அதுவு ரொம்ப ஸ்ட்ரெஸ்சா இருக்கு கொஞ்சோ ஏதோ ஒரு பத்து நிமுஷோ ட்ரவல் பண்ணாலு கொஞ்ச நிம்மதியா இருக்கு அதுனா
ஆமா
அங்க அங்க அங்க போறதுனா ஒரு பார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகு அப்டியே கொஞ்சோ ரிலக்ஸ் பண்ணிட்டு சாங் கேட்டுட்டே போனோ அப்டின்னா கொஞ்சோ ஸ்ட்ரெஸ் கம்மியாகு அங்க போனனா இன்னு கொஞ்சோ கம்மியாடு
ஆமா பாட்டி வீட்டுக்கு ஃபார்டிஃபைவ் மினிட்ஸ் ட்ரவல் பண்ணுமா
ம் பார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இது வந்து தாத்தா பாட்டி மட்டு்ந்தா மத்தவங்கல்லா தனித்தனியா இருக்காங்க
சரி சரி
தனியா இருக்கறது ஒரு பெனிபிட் தா அங்கங்க போயி சுத்திட்டு அங்க ஒரு ரெண்டு நாள் இங்க ஒரு ரெண்டு நாள்ல ஒரு டூ மந்த்ஸ் பக்கோ ப்ளன் பண்ணி வச்சிருக்க அத அப்டியே எக்ஸிகியூட் பண்ணிட்னு
ஓ டூ மந்த்ஸ் வரைக்கே ப்ளன் பண்ட்டீங்ளா
லீவ் வந்து நா மோஸ்ட்டா எடுக்கல ஆஃபீஸ்ல அதெல்லா சேத்தி வி சேர் டூ மந்த்ஸ்க்கு எடுத்து வச்சிருக்கிற ப்ளன் பண்ணிருக்க அது எந்த டூ மந்த்ஸ்ன் தா தெரியல அத எக்ஸிக்யூட் அ பண்ணபோதா அ இப்ப அவரு கொஞ்சோ ஒர்க்கா இருக்காரு அவரு ஃப்ரீயாவணு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் ஆச்சுன்னா அதுவு அப்டி எல்லா கரெக்ட் டா ஒரே டைம்ல போற மாரி
ஆமா ஆமா
ம் ம் இப்ப மோஸ்டா போ
குட்டி விட வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் கிலோமீட்டருக்குள்ள கூட இல்ல
ஓ
அதனால அப்பொப்போ நாங்க போயி்ட்டு வர்துனால அத ஒரு ட்ரிப்பாவே கன்வெர்ட் பண்ண முடியாது ட்ரிப்புனா வேற எங்கியாச்சீ புதுசா வேற லொகேஷ்ன் ஏதோ எங்கேயாவுது போன தா ஓகே இது அடிக்கடி போறதுனால அவுங்களுக்கு போக புடிக்கு பட் ஆனாலுமே நம்ம வந்து அத ஒரு ட்ரிப்பா கன்வெர்ட் பண்ண முடியாது
ட்ரிப்பா கன்வெர்ட் பண்ண முடியாது ஆனா இப்ப ஒரு டென் மினிட்ஸ் தாங்குங்ளா டென் கிலோமீட்டர் போகுறதுக்கு இப்ப அந்த டென் கிலோமீட்டர் வந்து பாட்டி பாக்க நம்ம சும்மா எப்டிம் போமாட்டோ எதாவுது ஒரு ஃப்ரூட்ஸு இல்ல ஸ்நாக்ஸ் எதாவுது வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்ண போவோமா அது ஒரு டிராவல் ஒரு டென் மனிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுங்களா நல்லதா பாத்து வாங்குறதுக்கு அப்றோ அங்கிருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம பேக் பண்ணிட்டு அப்றோ பாட்டிக்கு எதாவுது நம்ம வீட்லியே ஹோ எதாவுது சுவீட் எதாவுது செஞ்சு வச்சிருந்தோனா அதெல்லா பேக் பண்ணிட்டா போவு போவோம் அப்பா இது இது ஒரு இது வாங்க போறோமா அது வாங்க போறோமா எக்ஸைட்மென்ட் இருக்கு போது கொஞ்சோ ஃப்ரீயா இருப்போல்ல எந்த ஒரு ஸ்ரெஸ்சு இல்லாம அ
அது சரி தா
டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்னாலு அது ஒரு நல்ல ஒரு டிரவெல் தா
ஆமா ஆனா எங்களுக்கு பாட்டி வீடு பக்கத்துல வாட்டர் ஃபால்ஸு அப்றோ நெறைய எப்டி சொல்றது நேச்சுரலானா பிளேஸ் ரசிக்க நெறைய இருக் கு அதுனால வேணா போலா ஆமா ஆனா அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல்லா வந்து கொஞ்சோ ஆல்ரெடி ரெண்டு மூணு பேரு எறந்துருக்காங்க அதுனால எப்டின்னா தண்ணி சூழல் மாரி இருக்குன்ற மாரி சொல்றாங்க எங்களுக்கு தெரியில அதுனால டேஞ்சருன்றதுனாலயே தெரியாத அ இதுக் வராங்க போறாங்க டூரிஸ்ட் வராங்க
ம் ஹெவி ரெய்னிங்ல போக கூடாது நார்மல் ரெய்னா இருக்கு போது அ எப்பவு போல ஆவரேஜா வாட்ரு வர போது போனோ அப்டின்னா கொஞ்சோ ஜில் ஜில்னு இருக்கு நல்லா குளிச்சுட்டு வந்தோ அப்டின்னா அப்போ ஒரு மாதிரி நல்லா ஜாலியாருக்கு ஆனா மோஸ் ட்டா பீப்பிள்ஸ் வர்றது வந்து எப்ப ரெயின் அதிகமா வரு எப்ப வாட்டரு வாட்டரு லெவல் வந்து இங் கிரீஸ் ஆகு அப்ப போய் குளிச்சாதா நல்லா இருக்கு அப்டின்ற மாரி அந்த டைம்ல மட்டுந்தா வருவாங்க
ஆனா இவரு வீட்ல சொல்லுவாரு அ வேணா டே ரொம்ப டேஞ்சராருக்கு வேணான்ற மாரி சொல்லுவாங்க நானு சரி ஓகே அப்டின்ட்டு சும்மா வியூ பாயிண்ட் அந்த மாரி எல்லா இருக்கு பாத்துட்டு பக்கத்தலயே அங்கியே போய் போய் போர் அடிச்சுச்சுன்னே சொல்லலா ஏனா அவ்ளோ டைம் போய் போயி வந்த
ஆ மோஸ்டா போர் அடிச்சுரு ஆனா இப்போ நீங்க உங்க ஊர்ல‌ இருக் கிங்க அப்பிடின்னா இப்ப நா வந்து ஒங்க ஒங்க ஊருக்கு வந்தே அப்பிடின்னா அது எனக்கு ஒரு நியூ பிளேஸ் இல்ல
ஆமா
அப்ப கொஞ்ச நல்லாருக்கும் டெய்லி ரெகுலரா பழகுறவங்களுக்கு ஓ சே இதுதானே அப்டின்னு இருக்கு புதுசா எதாவது ஒரு எடத்துக்கு ஒரு மந்த்லி ஒன்ஸ் மந்த்லி டுவைஸ் போனா கூட கொஞ்ச எக்ஸைட்மண் டா இருக்கு நம்ப டெய்லி ஈவ்னிங் இல்ல வீக்லி ஒன்ஸ் அப்டி போம் போது கொஞ்சோ போர் அடிச்சுரு சரி டியு அங் இங் த பக் கத்துல தான இருக்கு அப்புறம் போயிக்கலா நம்ம லாங்க்ல இருக்கறதுக்கு போயிக்கலாம் அப்பிடின் தான் தோணு
ஆமா
நாங்கல்லா பாட்டி வீட்டுக் போறது வந்து மோஸ்டா ஆ வெக்கேஷன் அப்ப தா கெழந்தைங்களுக்கு மாசோ ஆ ஸ்கூல்லா முடுஞ்சு ஒன் மன்த் லீவ் வருல்ல அப்ப அந்த ஒன் மந்த் மட்டு போயிட்டு வருவோ அந்த ஒன் மந்த்துமே அங்க ஃபுல்லா பங்ஷனா இருக்கு லைக் பொங்கல் அது மாரி எல்லா அப்ப வந்து அந்த நெல்லுல்லா இருக்குல்ல அரிசிலா அது வந்து அறு அறுத்து சூரியன்க்கு வெச்சு சாமி கும்புடுவாங்க அப்பறோ அப்புற இன்னொரு பங்க்ஷன் இருக்கு கரும்பு அந்த கரும்பு வெட்டும் போது அப் ஒரு பங்ஷன் இருக்கு அதுவு சூப் பரா இருக்கு அங்க எல்லாருமே கரும்பு வெட்டுவாங்க நம்ப பிள்ளைங்களு கரும்பே வெட்ட தெரியாது ஆனா அந்த மேல இருக்கு அந்த எலயலா பிச்சு பிச்சு போடுவாங்க அது வந்து கொஞ்சோ அ அவங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு இந்த வேலைல்லா இங்க டவுன்ல இருந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னா என்னன் கூட அவங்களுக் தெரியாது அங்க போம்போது
எங்க இங்க வீட்டுல கத்தியே நம்ம குடுக்க மாட்டோ யோ கத்தியா வேணா வேணான்ருப்போ இது இந்த மாரி போகும்போது கொஞ்சோ தெரிஞ்சுக்குவாங்க அ சொன்ன மாதிரி இப்ப நம்மளுக்கெல்லா என்ன கத்தி எப்படி புடிக்கணுன் தெ ரியுமா என்ன போறபோக்குல அப்படியே பழகுனதுதா அந்த மாரி நம்ம இப்ப பசங்கள கத்தி வேணா இது தொடாத அத தொடாத கட் பண்ணிடுவாங்க இது பண்ணு அத பண்ணுன்னு கொடுக்காம வச்சிருக்கோ
ஆமா ஆமா அது கொஞ்ச டேஞ்சர் தா இவங்க கத்தி யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த எல மேல இருக்கு இல்லைங்களா அது அப்படி கையில புடுங்கனாலே வந்துரு ஆ அது மாரி அதுவுமே வந்து ஒரு ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு தா பண்ணு அந்த எலையுமே கொஞ்ச கீரு அப்பறோ அரிக்கு அது மட்டு ஃபுல் அண் டு டிரெஸ் போட்டு கைக்கு கிளவுஸ் மாரி ஏதாவது போட்டு அர அத பிச்சி போட்டுட்டு இருப்பாங்க வெளாண்டுட்டு
நா இந்த வயலுன்னா பக்கத்துல வாய்க்காலு எல்லா இருக்கு
ம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க அந்த வயல்ல வேற நண்டு குட்டி குட்டி குட்டி குட்டியா இருக்குமா அந்த குட்டி நண்ட தொரத்திக்கிட்டே ஓடுது ஆ அங்கள வளத்துவாங்க
நண்ட வந்து வாய்க்கால்ல வளத்துவாங்களா
ம் அந்த நண்டு வந்து குட்டி குட்டியா இருக்கும் போதே போட்டுருவாங்க
செரி எங்க இருந்து புடிச்சிட்டு வருவாங்க
அங்க பக்கத்துலயே ஏரி இருக்கு
ஓ அப்டி
அ அந்த ஏரியில இருந்து புடிச்சிட்டு வந்து விட்டுருவாங்க அது வந்து கரெக்டா அறுவடை பண்ணும் போது அதுவு வளந்துரு அந்த நண்டு வந்து அந்த அ அதுல ஏதாவது பூச்சி இருந்து அந்த பயிர எல்லா சாப்டுறது அப்டின்னா அந்த நண்டே புடிச்சி சாப்ட்டுரு பயிரும் கொஞ்சோ நல்லா வளரு அதனால புடிச்சு புடிச்சு விட்டுருவாங்க அப்பற அறுவட டைம்ல அ அது கண்ணுக்கு தெரியு அங்கங்க தெரியு அது அப்டியே புடுங்கிருவ எடுத்துட்டு போய் எங்க விக்கறிறதுனா கூட வித் வித்ருவாங்க அப்டி இல்லைன்னா இவங்களே கூட சமைச்சு சாப்ட்டுருவாங்க
ஒ நண்டு ஒ ஓரே ஒரே ஒரு டைமு நம்ம லேண்டு போட்டேன்னா டூ இன் ஒன் வித்துருவாங்க வயல்லேயு ஏதோ ஒரு அறுவடை பண்ணிருவாங்க
ஆமா அது மோஸ்டா யாரு விக்கவே மாட்டாங்க ஃபேமிலிக்குடு இருக்கிறதுக்கே கே ஜி ஸ் பத்தாது இவங்களுக்கு அதிகமா போகும் இவங்களுக்கு கம்மியா போகு அப்டின்னு சொல்லிட்டு எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கே கொடுத்ரது ஆமா
ஓ நண்ட எல்லாத்தையு ரிலேட்டிவ் குடுக்குற அளவுக்கு அவ்வளோ நண்டாகுமா
அ அவ்ளோ நண்டு வரு
ம் அப்டிங்களா ஆனா இந்த நான் கீழல்லா போகும்போது இந்த மாதிரி வய வயக்காலெல்லா நடந்துருக்கு பட் நண்டெல்லா இருக்குனேன்னு எனக்கு தெரியாது நண்டெல்லா கடிச்சுடு இல்லங்க நம்மள
அ நம்ம வயல்ல எறங்க மாட்டோம்ல இப்போ அது மோஸ்டா எப்டின்னா நெல்லு பாடியில மட்டுதா போடுவாங்க அ அ நெல் நெல் வெதச்சிட்டோ அப்டின்னா அ அந்த நாத்து எடுத்து நட்ட பெறகு அந்த இதுக்குள்ள எறங்கக்கூடாது அப்பற எல்லா வேஸ்ட் ஆயிடு அப்ப அந்த நாத்து எடுத்து விட்ட பிறகு வுட்டோ அப்டின்னா அது வளந்துட்டு இருக்கு
ஓ அந்த தண்ணி மாதிரி இருக்கு அதுக்குள்ளயே அப்டி இருக்கு அப்டி சொல்றீங்க ஓகே ஓகே
அதுக்கப்றோ ட்ரை பண்ணிடுவாங்க அ அந்த அறுக்கு போது வந்து ட்ரை பண்ணன்னுதா மிஷின் வந்து எறங்கி அறுக்கு
அ தண்ணி எல்லாத்தையு வாய்க்கால் காவ எடுத்து போயிடுமா
ம் ட்ரை பண்ண பிறகு அப்பற நண்டல்லா மேல வர ஆரம்பிச்சுரல அப்ப எடுத்துடுவாங்க அப்பெல்லா நெறைய பேரு வருவாங்க அது புடிக்கிறதுக்குனே
ஒ நண்டுபுடிக்க அது யாரு ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா அந்த வயலு ஆளுங்க
இங்க டவுன் மாரி இங்க ஒரு ஃபேமிலி அங்க ஒரு ஃபேமிலி அப்டிலா கெடையாது அங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி தா
ஒ செரி செரி
எல்லாத்தையு அந்த மாதிரி
ஒ நீ நீங்க
ம் எனக்கு அது ஏனோ கசக்கற மாரி இருக்கு எனக்கு அது புடிக்காது ஆனா எங்க வீட்ல எல்லாரு சாப்டுவாங்க எங் அ கொழந்தைங்க கூட சாப்டுவா அவ்ளோ டேஸ்டா இருக்கு அப்டின்னு எனக்கு எச்சி ஊற மாரி இருக்கு அது ஒரு வாய் வெச்சா எனக்கு எதோ கசக்கற மாரி இருக்குன் சொல்ட்டு வேணானு சொல்லிடுவ
ஒ அப்டியா சேர் சேர் சரிங்க இந்த டைம் போய் போய் வந்துட்டு நண்டெல்லா சாப்ட்டு பழகுங்க
ஆ உங்களுக்கு எடுத்துட் வர போயிட் வரம் போது ஆ ஓகே
க்கணுன் தெரியாது பாத்து சமைச்சுக்க
ஆ ஓகே வந்து டிப்ஸு குடுக்கற இங்க எப்டி சமைப்பாங்க அப்டின்னு
ஓகே ஓகே
ஆ ஓகே பாய்
சரி ஓகேப்பா பாய்
ஆ பாய்